ஹலோ கேக்குதுங்களா
என் வாய்ஸ் கேக்குதா
ஆ கேக்குதுக மேடம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க ம்
ஹலோ
என்ன பண்றீங்க சாப்டீங்களா
கேட்கவில்லை
ஹலோ
உம்
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது பேசுங்க மேடம் கேக்குது
சொல்லுங்க சாப்பிடீங்களா
சாப்பிட்டோம் மேடம் நீங்க என்ன பண்றீங்க
நான் ஒரு ஆள் நால எனக்கு மட்டும் சமைக்கல
சமைக்கலையா
ஆமாங்க வெளியில போயிட்டாங்கள ம் எதுனா பண்ணணும் என்ன பண்ண தெரியல சிம்புளா ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல
மணி மூணு ஆயிடுச்சுல
அவங்க வந்து வெளியில போயிட்டாங்க ஒரு பங்க்ஷன் ஒண்ணு
ஆ
அவங்க போயிட்டாங்க நான் எனக்கு மட்டும் என்ன செய்வோ அளுப்பா இருக்கு
காலையில என்ன பண்ணீங்க
காலைல தோச ஊத்தி சாப்பிட்டேன்
ஆ
உம் ம்
அப்பிடியா தனியா இருந்தா அப்புறம் சமைக்கறது இல்லையா
அதனால ஒண்ணும் பண்ணல இன்னும் டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல நான் மனசு இருந்தா செஞ்சு சாப்பிடலாம் மனசும் இல்ல
மேகிலா சாப்பிடுவீங்களா
ஆ அது தான் அடிச்ச அப்பயில இருந்து அதிகமா இப்ப சாப்பிடுறது இல்ல எப்பயா ச்சோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது
ம் ம்
எங்க பொண்ணு எல்லாம் கப்பு சாப்பிடுவா
உம்
மேகினா அவளுக்கு ரொம்ப புடிக்கும்
உம்
இப்ப எதாவது வீட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க சிம்பிளா எதாவது செஞ்சி சாப்பிடுங்க இல்லன்னா
அதா அதா பாக்கணுக ஏன்னா நான் பால் இருக்கா காஃபி போட்டுட்டு பிஸ்கட்டு இல்ல இது வேற எதுனாச்சு சாப்பிட்ருவேன்
ம் ஹூ
ஆ பன்னால இதா நம்மளுக்கு ஒரு ஆளுக்காக செய்யணுமேங்கிறனாலே செய்ய மாட்ட
ஆ
நைட் ஏதாச்சு செஞ்சி சாப்டுவே இடியப்பல்லா சுடுவீங்களா இடியாப்ப
இடியாப்ப எனக்கு செய்ய தெரியாது மேடம் ஆனா அது ஈஸிங்கிறாங்க
ஈசிதா மாவு ஆனா மாவுல்லா இடிப்பீங்களா இல்ல கடையில வாங்கிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க செய்யல செஞ்சதே இல்லாங்கிறீங்களா அது நல்ல ஹெல்தி தான ட்ரை பண்ணி பாக்கலால
ஆ அ தேவைனா கடைல வாங்கி சாப்டுவோ
ம்
இங்க கடை இருக்கு ஆ கடையில கடைக்கு நெறைய கடைக் கு அதனால கடைல வாங்கி சாப்ட்டுக்கோ இடியாப்ப தேங்கா பால் வந்து அவ்ளோ எனக்கு புடிக்கிறதுல அதனால நா சாப்டுதுல் நா எப்பயுமே கார சாரமா தா சாப்டுவே இந்த மாரி இனிப்பு ஐட்டம்னா எனக் பிடிக்காது
ம் சாப்ட மாட்டீங்கா சாப்ட மாட்டீங்ளா
இனிப்பு ஐட்ட அதிக புடிக்கறதில்ல நல்ல தோச மொறு மொறுனு ஊத்தி நல்ல கார் சட்னி அரச்சி தொட் டு சாப்டா அது ஒரு டேஸ்டு குழி பணியார ஊத்தி சாப்டுவே இந்த மாறி கார சாரமா சாப்டு சாப் டு இடியாப்ப தேங்காப்பாலு அது ஒரு சில பேர் அதுக்கு அடிமையாவே இருக்கா இடியாப்ப தேங்காபால்னா அவ்ள விரும்பி சாப்பறாங்க
ம்
நமக்கு அதெலா இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு வந்து பூரி மசால் புடிக்கு அதுலயே எங்க அம்மா பூரிக்கு கறி கொழம்பு வச்சு தருவாங்க அது ரொம்ப புடிக்கு அந்த மாரி சாப்புடுவே சரி எதாது சாப்பாடு எது வச்சு சாப்புலால
அதாண்ட
டைம்க்லா சாப்பிட மாட்டிங்ளா நெனச்சா சாப்டுவீங்களா என்ன மாரியே
இல்ல நா மொதல்லா கரெக்டா நம்ம ஸ்கூல் காலேஜ் வெளியில போன ஆஃபிஸ் மாரி போர மாரி இருந்தா கரெக்டா சாப்டுறுவோ இது வீட்ல இருக் ரோ ஒ இப்பதான ஒரு சிக்ஸ் மந்த் தானே வீட்லயே இருக்கே அதனால ரொம்ப ஒரு மாரி எப்பயாச்சி சாப்டுக்கலா அப்படிங்க மாரி போய்டுது
டிவி பாத்துட்ருந்தீங்களா
ஆம் இ பா ஃபோன் ரீல்ஸ் தா நா உக்காந்து பாத்துட்டு இருப்பே வேற ஒன்னு பண்ணமாட்ட ஆ இன்னைக்கு அப்டிலா இல்ல வேல இருந்துட்டே இருந்துச்சு
ம் ஹூ ஒர்க் போனா தெரியாது ஒர்குக் போனோம்னா தா நம்ம கரெக்ட் ஆகு
கண்டிப்பா மேல வன் டைமுக்கு சாப்புறது
ஆமா
ம் ம்
ஒர்க்குக் போம் போது நம்ம கரெட்டா இருப்போ
ம் டயத்துகு சாப்புடுவோ சாப்பாடு எடுத்துட்டு போயிடவோ சாப்ட்டுதா ஆகணோ ஏன்னா வேல பாத்துகிட்டே ரொம்ப இதா ஆனா ஒர்க்குக்கு போனா வெச்சுக்கோங்களே கண்டினியூவா போயிட்டே இருக்க மாரி இருக்கோ
உம்
எப்படா லீவ் கெடைக்குமோ லீவ் குடுப்பாங்களா இருக்கோ வீட்ல இருந்தா எரிச்சலா இருக்கோ என்ன பண்றது
ம்
நீங்க என்ன பண்றீங்க வேலைய எல்லா முடிஞ்சுச்சுங்களா
ம் காலையில தோச ஊத்தி சாப்ட்டே
உம்
அப்புறோ மதியியானோ சோறு வெச்சு சாப்ட்டே தோசைக்கு வெச்ச சட்னிய வெச்சு சாப்பாட்டுக்கு அதே வெச்சுக்ட்டே கொத்தமல்லி புதினா சட்னி வச்சே தோசைக் கே ஆ அதுவே சாப் படுக்கவச்சிட்டே அவ்ளோதா நா மட்டுந்தா இருக்கே நா மட்டுந்தா இருக்கே
அதா அளுப்பே பாதி நமக்கு அவுங்க பசங்கலா ஸ்கூல் போயிட்டாங்களா
காலேஜ் போறாங்க அவுங்க ஹாஸ்டல்ல இருக்குறாங்
ம் ம்
அதனால நா மட்டுந்தா இருக்கே எங்க அம்மா வருவாங்க அடிக்கடி வந்துருவாங்க எடையில ஒரு ரெண்டு மூணு நாள் தனியா நா இருப்பே அடிக்கடி வருவாங்க போவாங்க ஆ அவரு வருவாரு போவாங்க நா எதாவது எடையில ஒரு டைம் ஒரு நாள் ரெண்ட் நாள் தனியா இருப்பே அந்த மாரி மத்த டைம் அப்புறோ எல்லா வருவாங்க அவுங்களுக்கு சேத்து செய்வே
ரொம்ப நாங்களே தனியா இல்லாம பைத்தியோ புடிச்டோ நமக்கே
உம் அப்படிலா இல்ல எனக்கா எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதா நை நை நைனு காலையில தூங்கவே வுட மாட்டாங்க
ஆமா அம்மா
ஃபோன் பாக்க வுட மாட்டாங்க டி வி பாக்க வுட மாட்டாங்க சோ அப்பா டார்ச்சரா இருக்கோ அவுங்களுக்கு வந்து ஒண்ணு செய்யணோன்னா அத அப்பயே செஞ்சு முடிச்சிடனோ இப்ப பாருங்க கால்ல ஆறு மணிக்குலா டான்னு எந்திரிச்சிரனோ சரி நாம வீட்ல தானே இருக்கோ லேட்டா கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலா அப்டீன்ற மாரி நா இருப்பே இப்ப நம்போ எதாவது ஒர்க் போனா கரெக்டா ஏழு மணிக்குலா செஞ்சி முடிச்சிடோனு நெனைக்கணோ நம்மோ வீட்லதா இருக்குறோ என்னா அதனால கொஞ்சோ லேட்டா கால்ல எந் செய்யுலா அப்டீன்னா உடவே மாட்டாங்க இன்னு ச சமைக்கலையா இன்னு சமைக்கலயா அப்டீன்ட்டே இருப்பாங்க
இந்த வொர்க் போனாதா பண்ணிதா ஆகணோங்கற மாதிரி இருக்கோ சும்மா வீட்ல இருக்கும்போது கூட விடமா றாங்களா நா அப்புடிலா இல்ல நா எ மாமியா மாமியா வெளில போயிருக்காங்க அவுங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவுங்க இருந்தாலுமே நா வந்து ஒம்போது மணி போல தா எந்திரிப்பே ஒம்போது மணிக்குள்ள எந்திரிச்சுருவே அதுக்குள்ள செஞ்சி வெச்சுருவே எந்திரிச்சி ஒரு ஒரு வேலையா சும்மா
ஆமா ஒம்போது மணி க்கு எந்திரிச்சு காலைல எப்ப சாப்பட நைட்டு படுக்க லேட்டாகுமா ம்
ஆமா ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆயிடு ஆமா பதினோரு மணிக்கு அதுக்குள்ளயு தூங்கிருவந்தா இவுங்க யாருமே காலைல சாப்ட மாட்டாங்க எ மாமியாவு சாப்ட மாட்டாங்கா இவுங்களு காலைல சாப்பாடே சாப்டாதுங்க
ம்
ஆனா நா நா மட்டு எனக்கு மட்டு எதுவு செஞ்சனா அந்த கூலு இருக்குல கேப்பக் கூலு
இருங்க இருங்க இருங்க நீங்க கால்ல ஒம்போது மணிக்கு எந்திருப்பீங்ளா
ஆமா
அப்றோ ஒ ஹஸ்பண்ட் வேலைக்கு போ மாட்டாரா
அவ்ங்க வந்து அ ரெகுலர் வேல பாக்ல சவாரி வந்துச்சுனா அவ்ங்க கால்ல அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு போயிருவாங்க டைமிங் இப்ப நம்ம இப்ப கார் இது பண்றதுதான அவ்ங்க எப்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களோ அப் ப்ப போயிருவாங்க‌ சாப்டுக்கலா போமாட்டாங்க அவ்ங்க போனா
போம்போது இப்ப ஒம்போது மணிக்கு திடீர்னு சவாரி வந்தா இன்நேர ‌செஞ்சதே சாப்ட்டு போயிருப்பனே அடின் நெனைக்க மாட்டாரா
ஆ ஹா அப்டியெல்லா நெனைக்க மாட்டாங்க டீ மட்டு குடுத்தா போது டீ மட்டு எந்திரிச்சி போட்டு வச்சுடனா போது குடிச்ட்டு போய்ருவாங்க
அப்ப நீங்க ஜாலியே ஜாலியா இருக்குமே ஒம்போது மணிக்கு எந்திரிச்சா ஜாலியா தானே இருக்கு
ஆ எங்க ஏரியால இந்த தண்ணிக்கு ப்ராப்ளம் அதுங்க நானுந்தா ஆறு மணிக்கு எந்திருச் ஆமா அஞ்சு மணிக்குலா எந்திருச்சுருவாங்க அவ்ங்க
எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க
இந்த தண்ணி இது ப்ராப்ளம் இங்க வந்து உப்பு தண்ணி தா ஆனா இதுலலா இங்க தண்ணி வெளில பைப்ல வருமா அவுங்க தண்ணி புடிச்சுக்கிட்டே இருப்பாங்க
கொடத்துலையா கொடத்துல தூக்கி ஊத்திருவாங்களா அவ்ங்க ஏங்க பரவால்லைங்க ஒங்க மாமியாவுக்கு ஒரு வணக்க போடுங்க இந்த மாரிலா செய்றாங்ளே அதுவே எங்க அம்மாவா இருந்தா கூட செய்ய மாட்டாங்க எங்க அம்மலா பய தண்ணி வந்துருச்சுனா அவளதா அவ்ங்க உங்கள தூங்க விட்டு அவ்ங்க செய்றாங்க பாத்தீங்ளா
உப்பு தண்ணி
இல்ல அவ்ங்க உங்களை தூங்க வச்சுட்டு அவ்ங்க எடுக்குறாங்கல்ல அதுவே ரொம்ப நல்லவ்ங்க தானே
இருந்தாலு பாருங்க கல்யாணம் பண்ண புதுசுலேவா வேல வாங்குவாங்க
ன்னாங்க புரியிலா
இல்ல மேரேஜ் பண்ண புதுசு தானே மேரேஜ் பண்ண மேரேஜ் பண்ண புதுசுதான
அ
அதனால அவ்ங்கதா இப்பவர அவ்ங்கதா பாக்குறாங்க
ஓஹோ
அந்த கொடலா எல்லா பெருசு பெருசா இருக்கு நா தூக்க முடியாது அவ்ங்களே தூக்கிப்பாங்க எப்பயாச்சு இப்போ ஒன்னு ரென்டு நா எது ஹெல்ப் பண்லான் போன பண்ணுவே அவளதா
ம் சரி ஒம்போது மணிக்கு எந்திரிச்சு நீங்க மட்டுந்தா சமச்சி சாப்டுவிங்ளா
ஆமா எனக்கு மட்டு எது வேண்ணா செஞ்சுபே இல்லனா அதையு கட் பண்ணிர்றது அப்பற மதியானத்துக்கு ஒரு பதினோரு மணிக்குலா ஆ பதினொரு மணிக்குலா மதியான சப்பாடு செய்ய ஆரம்மிச்சிருவோ
ம்
செஞ்சு ஒரு ஒன்ற மணிக்குள்ள சாப்ட்ருவோ எல்லாருமே
ம்
ம்
ஏனோ ஏனோல்லா கழுவி வச்சோ பாத்திரல்லா கழுவி வச்சோ அவங்க சமைப்பாங்க மெயினா அந்த தக்காளி வெங்காயல்லா கட் பண்ணி குடுத்து இது பண்ணுவ வீடுலா எந்திரிச்சொனே கூட்டி வச்சுருவ என் பாத்திரத்த கழிக்க மெயினா நா கழுவிருவ
ம்
அவங்க இருக்குபோது நம்ம பாக்க முடியாதுல்ல
ம்
அவங்கதா என்ன செய்யணுன் சொல்லுவாங்க அதுக்கப்ற நானே போய் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ வெங்காய தக்காளி இதை கட் பண்ணுமா கட் சொல்லி குடுப்ப
ம் ம்ஹூம்
ம்ஹூம்
ஜேசுது
இப்ப நா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா அதனால வந்து உங்க வீட்ல எல்லா வேலையு நானே பாக்குற மாரி இருக்கு
சரி உங்க ஹஸ்பண்ட்டு சவாரிக்கு போய்ட்டாரா
ஆ சவாரி போய்ட்டாங்க
ம் ப அவங்க மாமனாரு போய்ட்டாரு
நேத்து வந்தோனே எங்க போனாரு பங்க்ஷன் சொன்னல போனாங்க இன்னு வரல கொஞ்சோ லாங்கு ஃபங்க்ஷனுக்கு போய்ருக்காரு மாமனார் வந்து சென்னைல இருக்காங்க அவரு வந்துட்டு இப்ப தா வந்துட்டு போனாங்க
ம்
ம்
சரி நீங்க எதாவது சாப்டுங்க அதாவது இந்த மிட்டே இருந்தா செஞ்சு பாஸ்தா எல்லா வாங்கி வைக்க மாட்டீங்களா பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சு செய்ய வேண்டியதான
என்ன முடிஞ்சிருச்சு நான் அந்த காஃபி போட்டு குடிச்சிட்
சாப்பிட மாட்டிங்க ஆர்டர் பண்ணி சாப்டுவிங்ளா ஃபோன்ல
இங்கல்லா அந்த அளவுக்கு பெசிலிட்டி கெடையாது அப்டிலா ஒன்னு வராது
அப்டியா அங்க அப்டிலா இல்லயா
ம்ஹூம் நம்மட்டே வரல
ஸ்விகீ சமோட்டோ அந்த மாரிலா எதுவு கெடையாதா
ஆ ஹா எதுவுமே கெடையாது எந்த ஒரு இது கெடையாது
அப்டியா சரி அப்ப நீங்க எதா சமைச்சு சாப்டு ஒன்னு பண்ணுங்களே நா கோதும தோச அதா மாவே இருக்குல்ல தோசை ஊச்சு சும்மா அப்டியே சாப்பிடுங்க நாலா வந்து டிஃபன் வந்து காலைல தா சாப்டனு நைட்டு சாப்டனு நெனைக்க மாட்ட நா எ இப்படி நீங்க எப்டின் தெர்ல
அப்டி தா நா என்ன இருக்கோ அத ஊத்தி தோசன்னா நா ஊத்தி சாப்ட்டுப்பே பத்தறயப்ப ஆனா என்ன இப்ப ஒரு பதினோரு மணிக்கு மேல தோசைய நா சாப்ட்டேனா அதனால பசிக்கல அது சரி காஃபி போட்டு குடிச்சுக்கலா அப்படின்ட்டு இருக்க
பன் இருந்தா காஃபி போட்டு தொட்டு சாப்டுங்க
ஆமா அதா பண்ணு
பன்னிருக்குல ஸ்நாக்ஸ்லா வீட்ல வாங்கி வச்சிருப்பீங்ளா
ஆ நா நா சாப்பாடு கூட அதிகமா சாப்ட மாட்டே ஸ்நாக்ஸ் தா சாப்டுவே